ஹலோ ஹலோ
சொல்லுங்க சிஸ்டர்
ம் எப்டி இருக்கிங்க நீங்க நல்லா இருக்கீங்கலா தோழி
ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குது
நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருகேங்க
ம் அப்றோ எப்டி லைஃப்லா எப்டி போகுது ப்ரோ
ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க சிஸ்டர்
இன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்க
இன்னைக்கு சமையல் ரசம் வச்சு உருளைக்கிழக்கு போடிமாஸ் சிஸ்டர்
ஓ அது எப்டி பண்றதுங்க மேம் ரசம் எப்டி பண்ணுவீங்க மேம்
ரசம்மா தக்காளி ஆ உப்பு ரசப் பொடி போட்டு அரை
உம் ரசப்போடி போடுவிங்களா
உம் ஆமா அரைச்சிட்டு அப்படியே கொதிக்க வச்சுடுனு
சரி சரி சரி இது உருளைக்கிழங்கு பொரியலு அது
உருளக்கெழங்க சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டு மெளகாத்தூளு உப்பு போட்டுருவ சிஸ்டர்
உம் மிளகாதூள் உப்பு மட்டு ஆனியன் எல்லா சேக்கமாட்டிங்களா
ம் ம் இல்ல
ஆணியன் போட்டா நல்லா இருக்கு ஒரு நெய்யி ஒருஒருத் துரு அதுல கறி மசால் தூள் அந்த மாதிரிலா போடுவாங்க நல்லா
அப்படிங்களா
உம் சரி சரிங்க நீங்க என்ன பண்ணி ம் ஓ வெஜிடேரியன் சரி ஓக்கே ஓக்கேங்க இங்க எது வர்க் எல்லா போகலைங்களா
வர்க் போலிங்க சிஸ்டர்
பேபி இருக்குங்கலா
ஆ ஆமாங்க சிஸ்டர்
உம் இங்கேயாவது சுற்றுலா அந்த மாரிலா போயிருக்கிங்கலா
மேரேஜ்க்கு பிஃபோர் மேரேஜ் போயிருக்கேங்க
உம் செரி செரி நீங்க என்ன ஊரு
நானு வந்து நாமக்கல்
நாமக்கல்ல இருங்கிங்க பேபி இருக்குங்களா உங்களுக்கு
இல்ல இல்ல பைய பெரிய பைய எயித் படிக்கிறா
ஒரே ஒரு பைய மட்டுங்களா
ம் ஆமா நீங்க எந்த ஊருங்க
எனக்கு ஒரே ஒரு கொழந்த இருக்கு
சேலமா
ம் ஆமா சேலம்
உம் உம்
ரெண்டு வயசுல ஒரு கொழந்த இருக்கு கேள் பேபி
ஓக்கே ஓக்கே
வேரது என்ன இதுக்கெல்லா போயிருக்கீங்க என்ன எடத்துக்கு ஃபியூச்சர்ல எதா என்ன பிளேஸ்கெல்லா போயிருக்கீங்க எந்த மாரி பிளேஸ்க்கெல்லா போயிருக்கீங்க
ப்ளேஸுனா அ அதர் ஸ்டேட்டா
மா எதுவாருந்தாலு
ம் ம் கேரளா
புரியல
கேரளா கர்நாடகா போயிருக்கேங்க சிஸ்டர்
உம் கேரளால எப்படிங்க சிஸ்டர் இருக்கு கிளைமேட் கேரளால
ம் அங்க ஃபுல்லா செடி ம் நறையா மரோ இதெல்லா இருக்கு சிஸ்டர்
ஓ செரி அங்க எதாவது ம் சொல்லுங்க
ஆக்சுவலி இது ரெக்கார்டு ஆயிட்டுருக்குங்ளா
புது எது பேச கூடாது அப்டே நார்மலா பேசுங்க
ஓகே ஓகே நானு சாப்ட்டுட்ருக்கே
ஓ சேர் சேரி பேசுங்க
எனக்கு தெரியாது நானு எப்டி பேசுணுன்ட்டு
இப்டிதா ஆ இதுல பேசக் கூடாது அந்த மாரி
செர் செரி சாப்ட்டுகிட்ருக்கே
சேரி என்ன சாப்புறீங்க கஞ்சி மீனு செரி செரிங்க
ஓகே ஓகே என்னங்க
கேர்ளால என்ன ஃபேமஸ் கேரளால
ஃபேமஸ் கேரளா
அது எதோ சொல்வாங்களே நேந்தரோஞ்சிப்ஸ் அதெல்லா அங்க நல்லாருக்குங்ளா
அதுல்லா நா ட்ரை பண்ணதுல்லைங்க சிஸ்டர் நா சும்மா சும்மா சுத்திப்பாத்துட்டு வந்துட்டோ
ஓ அவ்ளோதான ம் இற ஏற்காட்டுக்கு அதுக்குல்லா போயிருக்கீங்ளா
ஆ ஹா இல்லைங் சிஸ்டர்
சேரி சேரிங்க
ஓகே
ம் ம் அப்புறோ வேற ஏதாவது கேக்குது வேற என்னன்ன எடத்துக்கு போய்ருக்கீங்க வேற என்ன எடத்துக்கு
மைசூர் போயிட்டு வந்தோ ரீசன்ட்டா
ம் ம் மைசூர்ங்ளா ம்
ஓகே நீங்க என்ன எஜிகேஷன் படிச்சிருக்கீங்க
நான் பி எஸ் சி கம்ப்யூட்டர் சைன்ஸ்
நானு அதேதாங் சிஸ்டர் நீங்க எந்த காலேஜு
நா இங்க எ நாமக்கல் டிஸ்டிக்கு ஆண்டியூர் கேட்டன்ருக்குங்ள அங்க தா முடிச் திருவள்ளுவர் கவர்மெண்ட்ஸ் மென்ட்ஸ் காலேஜி
ஓகே ஓகே ஓகே
ம் நீங்க
நா வந்து கடலூர்ல படிச்சே
ஓ கடலூர்லிங்ளா ஆ ஆ
நானு பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தா
ம் ம் ஒரே டிகிரிங்ளா மேல எது படிக்கலையா
ஏதோ ஐ டில ட்ரை பண்ணாங்ளே
அதுதான படிக்கணு பேபி இருக்காளா
ம் ம்
அதனால எதுவு நகர முடியல அவ ஸ்கூலுக்கு போயிட்டாலானா எது படிக்கணு ஒரு அதா அந்த ஐ டி படிக்கிற மாரி எது இருக்குன்னு சொல்றாங்க கோர்ஸ் இருக்குன்னாங்க
ம் ம் ம்
அ ரெண்டு வருஷமா என்னமோ சொன்னாங்க அதுதா பண்லான்ட்டு
ஓகே சிஸ்டர் தப்பா நெனைச்சக்காதீங்க ஏனா சாப்ட்டு சாப் ட்டுட்டுருக்கே எனக்கு தெரியாது எப்படி பேசனு சாப்ட்டுட்டு கால் பண்ணட்டுங்ளா
இல்ல ஒரு டென் மினிட்ஸ் பேசணு பேசிட்டு
அய்யய்யோ நா சும்மா நார்ம்லா ம்
இதுல பேசக்கூடா கூடாது எதுவு அச்சச்சோ பேச வேற எதாது டாப்பிக் எதாது ம் ஒங்களுக்கு ஃபுட்டுல எதெல்லா புடிக்கு
ஃபுட்டுல எனகு ஃபுட்டுல எனக்கு வெறு கேட் ரைஸ் து கேர்ட் ரைஸ் என்னோட ஃபேவரட்டுங் சிஸ்டர்
ம் ஏ அது
கர்ட் ரைஸ்ஸு ம் ஊருகா இருந்தா சூப்பராக இருக்கு
ம் செரி ஏ நான்வெஜ் இல்லைங்ளா இங்கெ ந அத செரி செரி எல்லாமே மாறி ட்டாங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் அது எப்டிங்க சிஸ்டர்
புடிக்காது நெறைய பேரு அப்டியே சொல்றாங்க சாப்புட்றாங்க
அய்யெய்யெ அதெல்லா நமக்கு செட்டா ஆ அது ஸ்மெல்லு பிடிக்காது இந்த ஸ்மெல்லு அந்த சமைக்கிற அந்த ஸ்மெல்லு நமக்கு அதெல்லா ந
ஓ ஓ ஓ சேரி சேரி ம் ம் அததெ ஓ எக்கு கொட சாப்ட மாட்டீங்ளா
அஹ
ம் அ சேரி சேரி ம் ம் சேரிங்க
இப்போ என்ன ஊர் இன்ன ஊர்ல இருக்கன்னு சொன்னீங்க
நாமக்கல்ல இருக்கோ
நாமக்கல்ல இருக்கீங்களா அது என்ன ஹஸ்பண்ட் இன்ன ஒர்க் பண்றாங்களா
ஆமாங்க சிஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க
ம் ம் நீங்க இது இன்னொ படிக்காம இருக்கீங்க
படிக்காம இருக்கனா படுச்சு முடுச்ட்டனே
அதா முடுச்ட்டிங்க மறுபடியு ஏதாவ்து ஒர்க் போகலையான்னு கேட்டே ம்
ஒர்க்குக்குல்லா போகவுங்ள சுச்சுவேஷன் இல்லைங் சிஸ்டர் வீட்டுல
ஓ சேரி சேரிங் ம்
கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி மாரி வெளியெல்லா விட மாட்டாங்க
அய்யய்யோ அந்த மாரிங்ளா
ஆ வெளிய விட மாட்டாங்க மீன்ஸு இல்ல இல்ல வெளிய விட மாட்டாங்கன்னா வீட்டுலயு வேலை செஞ்சு ட்டு வெளிய போய் நாமளேதா செய்ற மாரி இருக்கு இவங்க வந்து ஒரு பேர்டன் ஷேர் பண்றது அந்த மாரிலா பண்ண மாட்டாங்க அதுனால நமக்கு அது செட் ஆகாது ரொம்ப ஹாரிபரியா பண்ணிட்டு அந்த மாரிலா பண்ண முடியாதுல்ல வீட்ல யாராவது ஷேர் பண்ணா பரவாயில்ல அது நமக்கு செட் ஆவா ஆமா அது நமக் செட்டாவதுன்ட்டு நம்ம இருக்கறது ஒர்க் ஃபிரம் ஹோம் தா பண்ணிட்டு இருக்கிறது
ம் செரி செரி செரி இதுதா மொதல்ல ஃபஸ்ட் டைம் பண்றீங்களா இல்ல வேற எதாவது பண்றீங்களா
என்னங் சிஸ்டர்
இது மட்டு தா பண்றீங்களான்னு கேட்டே ஒர்க் ஃபிரம் ஹோம் இங்க ஜாப்
ஆமா இதுதா ட்ரை பண்ணிட்டு இருக்கே
நெறைய இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நெறய ஃபேக் இருக்கு
ஆமா ஆமா
நானு நெறைய பண்ணியிருக்கே
ஆமா
ம் இது கொஞ்சோ பெட்டரா இருந்தனால பண்ணிட்டு இருக்க சிஸ்டர்
ஓ ஓகே ஓகேங்க சிஸ்டர்
ம் வேற ஏதாவது பேசி கம் இன்னு இல்ல இல்ல இன்னு டூ ஹவர்ஸ் டூ மினிட் ங்க ஹலோ
ஹலோ
ஹலோ
ஆ ஓக் ஆ கேக்குதுங்க சிஸ்டர் நீங்க சாப்ட்டாச்சுங்களா
ம் சாப்டாச்சுங்க இப்ப மதிய சாப்பாடா நா இன்னு மதிய சாப்பாடு இன்னு லேட் ஆகு
ஓகே ஓகே
இங்க காலைல சாப்பாடே பதினொன்ற மணி ஆயிடுச்சு
ம் ம்
மதிய சாப்பாடு மூணு மணி நாலு மணி ஆயிடு
ஓகே
ம்
சாப்ட்டீங்க
நாங்க பதினொன்ற மணி ஆ
காலையில சாப்பிட்றதுக்கேங்களா
ஆமா
ரெகுலராவே ஆ பேபிய வெச்சிருக்கனால லேட்டா எந்திருப்பீங்க
புரியல ஆஹா இல்லல்ல எந்திரிக்கிறதுலா எந்திருச்சுருவோ ஹலோ
ஆ சொல்லுங்
அது ஒர்க் முடியறதுக்கு லேட்டாயிரு வீட்ல
ம் ம் ம் ஓகே ஓகே
ம் இந்த சிரிய கூட வேல செய்யறுதுக்கே இவ பாக்கறக்கே நேரோ செரியா போயிடு வீட்ல இங்க எங்க வீட்ல மாமனார் மாமியாரு கொழம்பு கட வச்சிருகாங்க
ஆ ஆ
அதுனா லேட்டனு
ஓகேங்க சிஸ்டர் ஓகே
சிபச்
ம்
வேற ம் ஹலோ
ஒரு நிமிசோ ஆய சந்திவ்